நல்லா இருக்க நீ எப்டி இருக்
ம் நா நல்லா இருக்கேனே என்ன பண்ற
ம் நா சும்மாதா இருக்க
சேரி சேரி நானு சும்மாதா இருக்கே அதா கால் பண்ண உனக்கு என்ன கால் பண்றதே இல்ல நீ
ஆ இல்ல சும்மாதா இருக்கே ஆனாலு கொஞ்சோ பிஸியா இருக்கே
அது என்னது அது இருக்கு ஆனா இல்ல அந்த மாதிரி
ஆமா சும்மாதா இருக்கே ஆனாலு கொஞ்சோ பிஸியா இப்போ சும்மா இருக்கே மார்னிங் எல்லா ஃபுல் ஒர்க்கு தானே
ம் ஆமா ஆமா கரெக்ட்தா சேரி சேரி அப்புறோ டின்னர் ரெடி பண்ணியாச்சா
ஆ இல்ல இதுக்கு மேலதாம் போய் பண்ணனு எதாச்சு சிம்புளா செஞ்சுக்கலானு இருக்கே ஹலோ கேக்குதா ஹலோ